ஹலோ என்ன பண்
நா சும்மாதா படுத்துட்ருந்த
செரி பரவால்ல உங்களுக்கு பொழுதுபோக்கல்லா நறையா இருக்கா
இங்க பொழுதுபோக்கு ஒண்ணு இல்ல தொலைக்காட்சி மட்டுதா தொலைக்காட்சி தொலைபேசி இது இது ரெண்டு மட்டுதா மத்தபடி இங்க பொழுதுபோக்லா ஒன்னுமே இல்ல
பக்கத்துல வீடு அந்த மாரி
பக்கத்துல வீடுருக் கு அவுங்க எல்லாருமே காலில எழுந்து கழினில வேல பாக்க போயிறாங்க அஞ்சு மணிக்கு எழுந்துக்குறாங்க நாலு மணிக்கிஎழுந்துக்குறாங்க நாலு மணிக்கி எழுந்து மாட ங்கல்ல பால் கறந்துட்டு அது பால் அங்க போட்டுட்டு கழனிக்கி ஓடி போறாங்க
அங்க நாத்து நட்டுட்டு கள புடுங்கிட்டு இல்ல பச்ச மொளகா பறிக்க போறாங்க பூ பறிக்க போறாங்க சில பேர்ல்லா
பரவாலா காலையிலே எழுந்திரிச்சு அவுங்க அவுங்க வேலைய பாக்க போயறாங்க
போயிறாங்க மற்றபடி இருக்கறவங்களா வேலைக்கு போறாங்க
உம்
இங்கெ ரெண்டு மூணுவீடு தா இருக்கு நாலஞ்சு வீடு தா இருக்கு பக்கத்துல ஆ எனக்கு ஏன் வீட் டுக்கா இதெற்க்க ஒரு பள்ளி ஒண்ணு இருக்கு
அங்க பார் அங்க சேக்கலையா பையன
இது அரசு பள்ளியா வீட்ல வேண்டா சொன்னாங்க அதனால தா இல்லைன்னா இங்கேதா சேக்கனானு இருந்தே நா இருந்தே எங்க அம்மா வேண்டா சொல்லிட்டாங்க ஒரு ஏழாவது முடிக்கிற வரைக்கும்மாச்சு ஆ அரசு பள்ளியில போட்டுருக் லா ஒரு சிக்ஸ்த் ஒரு ஆறாவது வ வரைக்கு படிச்சா கூட பரவாயில்ல நம்ம எடுத்ததுமே அரசு பள்ளியில போடுறது அவனுக்கு இதாயிடு அப்டின்னு டு அவுங்க யோசிக்கிறாங்க அவுங்க யோசிக்கிறது கரெக்ட் தானே
ஆரம்பத்துல கொஞ்சோ நல்லா இதர பள்ளி அப்பொல அவுங்க எப்டின்னாலு வந்து வைப்பொ
உம்
அவுங்களுக்கு அந்த இது வேணனுல்ல கட்டமைப்பு நல்லா இருந்தா நல்லா இருக்கு அடித்தளோ தானே முக்கியோ
ஆ ஆ
அர்சு பள்ளிலேயே நறையா சலுக
ஆ இப்போ நெறைய கொண்டு வந்துட்டாங்க மொதல்ல அப்டிலா இல்ல மொதல்ல இருந்த விட
கணினிக்க எதுவு வகுப்புலாத
மடிக்கணி ஆமா எல்லாத்தலயுமே இப்ப சிறந்ததா இருக்கு இருக் ஆனா ஒரு சில இடத்துல மட்டுதா அதலான்
ஆ அந்த மாரி பாத் பிள்ளகள சேக்கலா ஒரு சில அரசு கல்லூரி இல்ல எங்க வீட் வீட்டு பக்கத்துல இருக்க அரசு பள்ளி எல்லாமே நல்லா சுத்தா சுத்தமா இருக்குது
சுத்தமா இருக்கு சுகாதாரமா இருக்கு நாங் த எங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளியில மெயின்ல இருக்கு அது ஆனா சுற்றொன்றது கொஞ்சோ கூட கெடையாது இந்த பேசுற வார்த்த செரி கடயாது
அதுதா அது இதுக்கு அதுதா ஒரு சில பெற்றோர்கள் பயப்படுறது
ஆமா எங்க காத்து ரொம்ப பலமா வேற இருக்கா
ஆமா காத்து ரொம்ப பலமா இருக்குது இங்க காத்து அடிக்கல மழை பெஞ்சுப் முடிஞ்சு இப்ப வெயில் அடிக்கத ஆரம்பிச்சிருக்கு ஒண்ணு பிரச்சன மத்தியானத்துக்கு வெண்டைக்கா சாம்பார் வச்சிருக்கு கேரட் பொரியல் மாரி செஞ்சிருக்
செஞ்சுட்டீங்களா அப்போ இப்ப சாப்ட்டு கொஞ்சோ ஓய்வு எடுக்கற வேலதானா
ஆமா சாப்ட்டு கொஞ்சோ ஓய்வு எடுத்தா அந்த நேரோ ஓடிரு அப்புறோ பிள்ளைங்க வந்துருவாங்க
ஆ நா இப்போ சாப்ட்டு கூட்டிட்டு வர போனு ஒங்கள அ கூட்டிட்டு வந் ரம் தூங்க வைக்கனு அவ்ளோதா என்னோட வேல
அடுத்த அடுத்து பண்ண பண்ண வந்துரு ஒங்களுக்கு ஆடை மீதல்லா ஆர்வோ அதிகமா
ஆடைகள் அணிவதுமேதா
எல்லாமே
ஆமா ஆடைகள் அணிவதன் மீது ஆர்வம் இருக்கு எனக்கு நல்லா இந்த கவுன்னு சொல்லுவாங்கல
உ ஆமா அந்த மாரி பாவாட சட்டை மாரி கவுன் மாரி போடுவால சொல்லா அது மாரி
சாரி கட்டுறது ரொம்ப புடிக்கு பொடவ கட்டுறது ரொம்ப புடிக்கு ஆனா கட்டு தெரியாது அதனால கட்டுறது இல்ல
இன்னும் கத் கத்துக்கல நீங்க
கத்துக்கல கத்துக்கணும் கத் கத்துக்க நா முயற்சி பண்ணிட்ருக்க அது ஒண்ணு மடிப்பாங்கல்லயா முன்னாடி
ஆமா அந்த மடிப்பு ஒங்களுக் மடிக்க வர்றதுல்ல கட்ட கட்ட வந்துரு எதுமே தெரியாமதா நாங்களும் திருமணத்துக்கு முன்னாடி எதுவு தெரியாது
கட்ட முயற்சி பண் என்னா நா கத்துக்லா நா வந்துட்டு எதாச்சு ஒரு திருவிழா இல்ல எதாச்சு கல்யாணத்துக்கு போம்போதுதா கட்றதுக்கு நா இது பண்றனா அதனால அது கத்துக்கற நேர கெடைக்கல
நீங்க அதுக்கு இன்னு ஒரு மணி நேரம் முன்னாடியே இப்ப இது பண்ற மாரிருக்கு நீங்க அந்த டைத்துக்கு போண்ண முடியாது நம்ம பிள்ளைங்க வச்சுட்டு பண்ண முடியாது நீங்க பிள்ளைங் இல்லாத டைத்ல இது பண்ணீங்கனா முயற்சி பண்ணீங்கனா ஆ எனக்கு திருமணதுக்கு முன்னாடி இல்ல தெரியாது எதுமே அப்பொற அங்க போய் போய் எனக்கு தெரியு தெரியுனு சொல்லி நானே கத்துக்க வேண்டியதாய்டுச்சு எல்லாத்துக்கிட்டயு எனக்கு தெரியு தெரியுன்னு சொல்லிட்டு அப்ற நம்மளே எல்லாமே கத்துக்க வேண்டியதாய்டுச்சு ஆ ஏன்னா எனக் எதுமே தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கு சமைக்கிறது எதுலயுமே எதுமே தெரியாது எதுமே தெரியாது அந்த தைரியத்தலயே வீட்ல சொல்லும் போதோ பெற்றோர்கள் சொல்லும் போது ஓகே ஏதுவு நம்ம காது குடுத்து கேக்கல நா பண்ணி இருக்கிற நா பாத்துக்கிறேங்கிற மாரி
அதுதா இப்பதா நம்ம கைய்லயே எல்லாமே இருக்கே பாத்து ஒண்ணுல்லனாலும் ஒண்ணு சமச்சுட வேண்டிதா
அந்த தைரிய இல்ல இருந்தாலுமே நா பண்ணிக்கறே பாத் இருக்கறே அப்டிங்கற மாரி ஏன்னா அவுங்க வீட்டு சமையல் வேற மாரிருக்கு ருசி வேற மாரிருக்கு நம்ம மறுடியு அங்க போய் கத்துக்கணு அதுக்கு அங்கயே கத்துக்லாமே அப்டிங்கற மாரி அதுதா அதனால விட்டது அதனால எனக்கு எல்லா உடயு மணி விருப்பம் தா எல்லாமே ஆ அதுதா எல்லாமே எப்டி எல்லா உடைகளயுமனிஞ்சிருக்கே அதனால எனக்கு விருப்ப ஜாஸ்தி தான் அந்த மாரி அதுக்காண்டி ஒரு சில ஆடைகள் அணியும் போது இப்ப கொழந்த பிறந்தனால கொஞ்ச வயிறு தெரியுற மாரி இருக்கு அதுக்காண்டி ஒரு நடப்பயிற்சி ண்ணிட்டு இருக்கு இருந்தாலு வீ செய்றாங்க ஓட்டப்பந்தய வீராங்கங்கனைங்றனால அத ஒன்னு பிரச்சன கெடையாது உடற்பயிற்சி அதிகமா நம்ம போட்டாலு நம் மக்கு அந்த இது தெரியா சோர் கிறது வர்றதில்ல ஆ ஆ காலைலருந்து கொஞ்சோ நடந்துட் வந்தாலு அந்த உடல் பயிர்ச்சி பண்ணவு நமக்கு தெரிய இல்ல அதனால நமக்கு கொஞ்ச நம்ம நடக்க நடக்க நம்ம ஒடம்பு நம்ம கூட ஒத்துழைக்கு மத்தவங்களுக்கு கொஞ்சோ இது இதுக்
இந்த ஓவியம் அ அந்த மாரி ஏதாச்சும் உங்களுக்கு விருப்பம் ஆர்வமிரு
ஓவியம் பள்ளி கல்லூரிகள்ல வரய சொல்றத வரஞ்சிருவ அந்த மாரி அது போக நம்ம ஒக்காந்து காண்டி வறையணுங்றப்ப அது மாரி பண்றதில்ல எதாவது அந்த அந்த வகுப்பு இருக்குல்ல அந்த டைத்ல நம்ம எல்லாமே பண்றது
தானே அப்போ அப்ப அப்ப பண்ணது இப்போ வந்துட்டு நம்ம பசங்களுக்காக நம்ம பண்ணிட்ருக்கோ
அ அது அந்த இப்ப பசங்களுக்கு பிஃப்த்து வரைக்கு வந்தர் ட்டு அப்ப அயிங்களுக்கு பண்ண வேண்டியதாயிடுச்சு அவுங்களுக்கு எதா சொல்ல சொ ல்ல நம்ம பண்ணிட்ருக்கோ ஒரொரு வாரமு ஒன்னொன்னு குடுத் த்துருவாங்க இப்ப கூட யோகாவ பத்தி பண்ணனு உடற்பயிற்சிலா பண்றது
இப்போ வ வருதுல்லியா அதுக்கான நாள் வருதில்லியா ம்
ஏ அந்த சாட்ல வரைய சொல்றாங்க அப்டின் சொல்லிட்டு அதுதா வரஞ்சு குடுத்தே அத பாத்து அவுங்க ஆச்சரியப்பர்றாங்க எப்டி இவ்ளோ அழகா வரைறீங்கன்னு
நா நாங்கலா நாங்கலா அப்பவே நாங்க ஓவிய கலைஞர்
அப்டி இல்ல இல்லாத்தியுமே அது வந்தரது அந்தழகா வ ந்துருது பரவால்ல அவுங்க வந்து அந்த முயற்சி எடுக்க மாட்டீங்கறாங்க அத முயற்சி பண்ணி தப் பரவால்ல அவுங்க எனக்கு தெரியாது ஆ அந்த இது எடுக்காம எனக்கு தெரியாது எனக்கு வராது அப்டின்றவங்க ஒரே வார் தையா அதனால நம்ம அதுவு கடைசி நேரத்துல சொல்லும்போது நம்ளும் ம றுக்காம பண்ணி குடுத்து அம்ச்சு போ அப்டின் சொல்ற மாறிருக்கு அதனால ஏனா நேரமு அவுங்க ரெண்டு நாள் முந்தா நாள் அப்டிங்கறாங்க
ம் நேத்து எங்ளோட பாப்பா டைரில ஹோம் ஒர்க் எழுதல புது டெய்ரி என்றதுனால எழுதி குடுக்கல நைட் டுப் ஒன்பது மணிக்கு சொல்றாங்க எனக்கு வீட்டு வ வ பாட இருக்கு நா இன்னு மு டிக்கல அப்டின்றாரு
அதுதா அது ஒரு சில கொழந்தைங்க க காலைல ஏ பாப்பால காலைல எந்துருச்சு எழுதுவா காலைல அழுகுவாங்க ஏனா முடிக்காம போனா திட்டுவாங்கன் சொல்லிட்டு அழுவாங்க அழுது எனக்கு முடிச்சு குடுக்கணு அப்டின்னுவாங்க டைமாய் ட்ரு நம்ளு அந்த டைத்துக்கு இருக்க மாட்ட
அவ்ளதா இந்த க சாப்பிட்ற கையில எழுதாம இன்னொரு கைல எழுதுனா கொஞ்சோ கோணல் மானலா வருன்ட்டு
இருந்தாலு பாப்பாக்ல அ வகுப்புல வந்து ஆசிரியர் சொல்லி வுட்டுருவாங்க நீ என்னதா இருந்தாலு எழுத விடா திங்க நீங்க எழுதாதீங்க கைப்பிடிக்
அப்டிதா அவுங்ளே எழுதுனாதா அவுங்ளுக்கு நல்லது வாங்க ஆனா இங்க ஏ
இப்ப பாப்பாவோட கையெழுத்து நல்லா வந்துருச்சு போன வருஷமே அவுங்க படிக்கும் போதே அந்த தொடர்ச்சி எழுதுறதெலா எடுத்து சூப்பரா வந்துருச்சு அவுங் எழுதம் போது நல்லா அழகாருக்கு பையனோட பாப்பாவோட கையெழுத்து நல்லாருக்
அழகா இருக்குங்ளா
ஆ இன்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டடு வேற இப்பதா வந்துருக்காங்க போன வருஷமே ஆனா நல்லா எழுத ஆரம்பிச்ட்டாங்க
எழுதுறாங்களா இவனுக்கு இன்னு வரல நா எல் கே ஜி வந்துட்டு ஆறு மாசந்தான போட்டே சி அந்த விஜயதசமி அந்த த்ரீ மூனு மாசந்தா போட்டது அதுலியே அவனுக் கொஞ்சோ அ ஆ இ லா வர எழுதுறா பட் ஆனா அது கண்டுபிடிக்க முடில மத்தவங்ளால கண்டுபிடிக்க முடில அவுங்ளோட ம் வகு ஆசிரியர் மட்டு கண்டுபிடிக்கிறாங்க நம்ளால கண்டுபிடிக்க முடியுது
அது என்ன எழுத்துன்னு
ஆமா அப்படியாவது இந்த இந்த வருஷ பாக்கணு
அது எழுத எழுத வந்துரு அந்த ஆர்வம் இருக்கறக்கு என்னா பசங்களுக்குதா கொஞ்ச ஆர்வ கம்மியாரு இக்கு பொம்பள் பிள்ளைங்கன்னா கொஞ்ச ஏ ஆர்வத்தோட பண்ணிருவாங்க பையனுக் கு நா பட்ட கஷ்டொ பொண்ணுக்கு எதுவு படல அவங்களா எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க
ப்பா வந்துட்டு ரெண்டாவதுன்றதுனால உங்களு
அதுதா அவங்கள பாத்து கத்துக்கனால எல்லாமே பண்ணிக்கறாங்க அவங்க வீட்டு பாடம் எழுதம்போது இவங்களு எழுதுவாங்க அவங்க டெஸ்ட் எழுதுனா இவங்களு படிச்சு டெஸ் ட் எழுதுவாங்க எல்லாமே பண்ணுவாங்
அத சுமை வந்து உங்களுக்கு கொஞ்சோ கம்மியாருக்கு அந்த ஒரு யோசிக்குறது
ஆமா ப ஆமா தம்பிய தா நம்ம பாத்துக்கிட்டே இருக்க அவங்க எதுமே பண்ண மாட் டாங்கங்றதுனால அவங்கள கொண்டு வரதுக்கே கரெக்ட்டாயிரு இவங்க பின்னாடியே வந்துருவாங்க நம்ம முன்னாடி போற பின்னாடி வாங்குற மாரி அவங்க வந்துருவாங்க கரெக்டா
அ உங் கூட பேசுனது ரொம்ப சந்தோஷமாருந்து
எனக்கு ரொம்ப சந்தோஷம்
அப்புறங் க்கா அப்ரோ ஒங்ள தொடர்பு கொள்ளட்டுமா
ஆ சரி நன்றி
நன்றி